கேக்குதா ஆ ஓகேமா ஓகேமா செரிமா ஓ நா ஃபர்ஸ்டு இது பண்ணும்போது ரெஃப்ரெஸ் பண்ணதுக்கு அப்புறதா ஓகே ஆச்சு
செரி சேரிங்க அப்படிதா பண்ணணோனு சொல்லி நேத்துதா ஒருத்தவுங்க ஏகிட்ட சொன்னாங்க
அப்படியா ஓகே ஓகே ஓகேமா ஓகேமா
இப்ப பாத்தீங்கனா நம்ம காத்து பத்தி பேசலாங்களா தலைப்
ம் ஓகேமா நம்ம ஜென்ரலா இயற்கைய பத்தியே பேசலா இயற்கை அதோட சீரழிவு அதோட பிளஸ் மைனஸ் அந்த மாதிரி
ஆமாங்க நானு வந்து கொஞ்ச நாள் முன்னாடி கேள்விப்பட்ட ஒருத்தவுங்க வந்து டெல்லில போயிட்டு வந்துருக்காங்க டூருக்காக தாஜ்மஹால் பாக்லா அப்டீனு சொல்லி போனாங்களாமா அப்ப பாத்தீங்கன்னா அவுங்க வேன்ல போயிருக்காங்க அவுங்க சொல்றாங்க சுத்தமான தேன் வந்து அங்க அந்த அளவுக்கு வந்து கெடைக்குறது இல்லையாமா ஏன்னா அவ்ள் ஆ கேள்வி பட் பாத்தனா நேத்து போ இதுவரிக்கோ போனதில்லைங்க
ம் நானு இந்த ரீசன்டா நியூஸ்லதா கேள்விப்பட்டே இந்த இத இருக்றதுலையே அதிக அளவு பொல்யூஷனான அ ஏரியா வந்து டெல்லின்னு சொல்லி
ஆமா அங்க பாத்தீங்கன்னா அவுங்க சொல்றாங்க ரொம்ப வந்து குப்பையா இருக்குமாமா டாய்லட்லா பாத்தீங்கன்னா நீட்டா இல்ல ரொம்ப வந்து ஸ்மெல்லு ரொம்ப வந்து நாத் தோ போயிட்டு வந்து சாப்பாடே எனக்கு எறங்கல அவுங்க பாத்தீங்கன்னா போயிட்டு வந்த அந் த வாரத்துல வந் ஒரே பத்து கிலோ கம்மியாயிருக்காங்க அப் போய் ஏன்னு கேட்டப்போ ரொம்ப தூரோ வந்து நடந்து நடந்து போயிட்டே இருக்கணோ சாப்படவே முடியுல சாப்பாடெல்லா சாப்டா டாய்லெட் போணோ டாய்லெட் ஃபெசிலிட்டியே இல்ல அத்னால ஒழுங்கா சாப்புடவே இல்ல அப்டின்ற மாரி வந்து சொன்னாங்க இதெல்லா கேக்கும்போ நம்ம ஊரு எவ்ளவோ பர்
பரவால நெஜமாதா நெஜமாதா நம்ம தமிழ்நாட்ல நம்ம இருக்க எடோ பொறுத் து பாத்தீங்கன்னா எல்லாத்துலையுமே ஓரளவு பெட்டர்தா மத் மத்த ஸ்டேட்ட கம்புள் க இது கம்பேர் பண்றப்போ ஒவ்வோரு ஸ்டேட்டுக்கு போய் பாத்தாதா தெரியுது நம்ம இங்க இருந்து பாக்கும் போது நம்ம ஊர்தா ரொம்ப பொல்யூஷனா இருக்க மாரி ஒரு ஃபீல் ஆகோ
ஆமா ஆமா சுத்தமான க இப்ப வந்து பாத்தீங்கனா ஒரு மனுஷனுக்கு முக்கியமே வந்து தண்ணியு காத்துதா அதுவே அவ்ளோ மாசுபட்டு இருந்துச்சு அப்டீன்னா எப்டி வந்து வாழ முடியு இதனால எத் தன நோய்கள் வரோ இனி பொறக் க்கப் போற குழந்தைகளுக்கெல்லா எவ்வளோ ஊனோ வரு அதெல்லாம் பாத்தா ரொம்ப பயமா தா இரு
நீங்க இந்த எக்ஸாம்பிள் கொரோனாவே எடுத்துக்கோங்களே கொரோனாங்கறது நம்ம ஸ்டேட்ல ஸ்டார்ட் ஆகல இருந்தாலு டக்கு டக்கு டக்குன்னு பரவ ஆரம்பிச்சதுல அதுக்கு மெயின் பங்கு காத்துதா கொரோனாவுக்கு வந்து மெயின் பங்கு காத்துதா
ஆமாங்க
நமக்கு நம்ம வந்து சுத் எவ்வளோதா நம்ம இதா இருந்தாலுமே அந்த வ அந்த விஷயத்த வந்து நம்ம தடுக்க முடியாது இயற்கையோட என்ன சோ இயற்கையோட அமைப்ப வந்து நம்ம மாத்தவு முடியாது முடிஞ்சளவு இந்த மாரி நம்ம ஹைஜீனிக்கா வச்சிருந்தோம்னா அத அது மூலியமா ஏதோ ஓரளவு நமக் கட்டுப்படுத்தலாம்
ஆமா சுத்தோந்தா சோறு போடுன்ற மாதிரி ஆயிர்
அதான் நம்ம கொழந்தைங்களுக்கு நம்ம சொல்லி குடுத்து வந்து தோ வைங்கலேஅவுங்களுமே அத கத்துக்வாங்கல இந்த ஹேண்ட் வாஷ் பண்றது உ நாள
மோஸ்டா வந்துட்டு பிளாஸ்டிக்ல இருக்ற இந்த ஃபுட்டே வந்து எடுக்க கூடாதுன்னு சொல்லி கொடுக்கணு அப்டி வந்து தெரியா கெடைக்காத பட்சத்துல நீங்க அத வாங்கி சாப்ட்டாலும் அத கரெக்டா கொண்டு போ ய் ஒரு குப்ப தொட்டில வந்து போட்டு பழக்குங்க நம்மள காக்குறதே வந்து பூமிதான் அது மேல அப்டியே போட் போட்டு போட்டு அத அசுத்தம் பண்ணாதீங்க அப்டின்னு
ஆமா இப்ப நம்ம எந்த அளவு சொல்லி குடுக்கறோம்னா இப்ப இப்ப இருந்து பழகிக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து அது ஈஸியா இருக்கு
ஆமா இத்தனால பாத்தீங்கன்னா ஒரு பத்து வருஷ கழிச்சு கூட கொஞ்சோ சுத்தமா மா றதுக்கான வாய்ப்புகள் வந்து அமையு இல்லைங்களா
கண்டிப்பா கண்டிப்பா இப்பய நிறைய ஓரளவு கொஞ்சம் குழந்தைங்க ஸ்கூல்ல சொல்லி கொடுத்து இந்த ஹேண்ட் வாஷ் பண் றது அந்த மாதிரி விஷயத்துல ஓரளவுக்கு ஹைஜீனா வந்துர்ராங்க இருந்தாலுமே நிறைய எ டங்கல வந்து அந்த ஃபாலோ பண்ண மாட்டறாங்கல்ல கிராமங்களே போய் பா முன்னாள கிராமங்கள்ல மரங்கள் எலைதா கீழ கெடக்கும் இப்பல்லாம் அப்டி இருக்க மாட்டது அங்கேயே குப்ப குப்ப குப்பைன்னு ஓரஃபுல்லா கம்மாயி சொல்லுவாங்க கண்மாயின்னு சொல்லி ட்டு அங்கெல்லா பாத்தீங்கன்னா வெறும் அ பிளாஸ்டிக் கழிவால அங்க ஒதுங்கி ஒதுங்கி இருக்கு ஆமா
மொதல்ல இருக்கறத எல்லாத்தையுமே வந்துட்டு தூய்மைப்படுத்திட்டு நீ போடாத மாதிரி ஒரு ஃபைன்னு ஒரு ஸ்ட்ரிக்ட்டா
ஆமா இப்ப இந்த சிங்கப்பூர் மலேசியா அந்த மாதிரி இடத்துல எல்லா கீழ எச்சத் துப்புனா லோ ஒரு பேப்பர் போட்டாலும் உடனே ஃபைன் போடுறாங்க பனிஷ்மெண்ட் பண்றாங்க அந்த மாதிரி நம்ம ஊர்லயும் உங்களுக்கு இந்த மாதிரி போடக்க கூடாது போட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆ தண்டன கொடுப்பாங்க பெனால்டி போடுவாங்க அப்டின்னு ஒரு பயம் வந்தாலே ஆட்டோமேட்டிக்கா எதோ ஒ மொத கொஞ்சமா எடுத்தோடனே எல்லாரு மாற மாட்டாங்க அப்டிப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மாறிர்வாங்க
ஆமா அந்த மாரி மாறிட்டு வந்தாதாங்க கொஞ்சமாவது வந்து சுத்தம்
இதது நமக்கு இல்லைனாலும் நமக்கு பின்னாடி வர கொழந்தைங்க நம்மளோட பேரம் பேத்திங்க நம்மக்களோட பின்னாடி வர போற ஜென்ரேஷன்றது இது ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்
ஆமாங்க உண்மதா இததா ரொம்ப வந்து முக்கியமான ஒரு ஒரு விஷயம் இல்லயா
ஆமா ஆமா ம் நா தா என்னோட பெரிய எக்ஸாம்பிள்னா அந்த கொரோனாவ தான் சொல்வேன் அதுதா நம்ம காட்டுல பரவுது பரவுது ஒரு தூம்முனா கூட ஒடனே அது அடுத்தவங்களுக்கு ஏத்தாப்ல இருக்கவங்களுக்கு வந்துரும் அ அந்த விஷயங்கறது காத்துல பறவ ஈஸியா பரவக்கூடியதுதா
ஆமா இப்ப பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் முன்னாடி எல்லாத்துக்குமே இந்த டெங்கு டைஃபாய்டெல்லா வந்துச்ச அது காரணோ வந்து பாத்தீங்கன்னா குப்பையிலந்து உருவாக் கற கொசுதான நம்ம இருக்குற எடத்த சுத்தி நம்ம தூய்மையா வச்சிக்கிட் டாலே வந்து இந்த கொசுவெல்லா அதிகமா வந்து உருவாக்
காது ஆமா ஆமா ஆமா ம் ம் அது உண்மதா அதுக்கு உங்களுக்கு ஒரு பழக்கவழக்கோ ஞாபகருக் பாத்தீங்கன்னா முன்ன வந்து இந்த கிரா ராமங்கள்லா செரி நம்ம காலத்துலயு செரி வெளில போயிட்டு வீட்டுகுல்ல வந்தோனே வெளில ஒரு ஒரு தொட்டியல தெண்ணி தண்ணி வெச்சிருப்பாங்க கால அலம்பிட்டு உள்ள வான் சொல்லுவாங்க தெரியுமா எங்க போயிட்டு வந்தால் செரி கால் கெய் கழு வீட்டுதா அ உள்ள வருவாங்க அ அத வந்து இப்ப மறந்தே போச்சிட்டு பிள்ளைங்க வந்து நம்ம சொன்னா செய்யறாங்க முன்ன காலத்து வீட்டுக்குள்ள நுழைறதுக்கே இப் ப நம்ம வீட்டுக்குள்ள வந்துட்டுதா பிள்ளைங்க பாத்ரூம்ல போய் வாஷ் பண்டு வராங்க முன்ன வந்து வாசல்ல வெச் சிடுவாங்க
இப்பவு சில வீட்டுல எல்லா பாத்தீங்கன்னா கொழாய் வெக்கிறாங்க முன்னாடியே அதுல கழுவிட்டுதா உள்ள வரணு அப்டின்ற மாரி சொல்றாங்க எல்லா வீட்டுல கடபிடிக்கிறது கெடையாது ஒரு சில வீட்டுல வந்து அந்த மொறைய எல்லா இன்னியு இருந்துட்டேதா இருக் கு கொழந்தல்லா பொறந்துருந்துச்சி அப்டின்னா வரும்போது கொஞ்சோ கழுவிட்டு வாங்க கொழந்தைங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிரு அப்டின்ற மாதிரி எல்லா ஒரு சில வீட்டுல வந்து சொல்றாங்க
சொல்றாங்க முன்ன வந்து அதுல மஞ்சத் மஞ்சள் தூள் போடுவாங்களா மஞ்சள் போட்டு கொஞ்சோ வேப்பல போட் டு வெச்சிக்குவாங்க ம் அத எல்லாருமே ரீக்ரியேட் பண்ணாங்க எப்போ பண்ணாங்கன்னா
கிராமங்கள்ள எல்லா என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டு வாசப்படியில கொஞ்சோ மஞ்சள் போட்டு விட்டுருவாங்க டெய்லியு அப்ப வந்து அந்த எறும்புகளு உள்ளவராது எந்த பூச்சியு உள் அ அதே நமது மிச்
கிருமி நாசினி மாதிரி ம் கிருமி நாசினியாவுருக்கு இந்த பூச்சிக்கொல்லியாவுருக்குன்ற மாதிரி ம் அப்பறோ இந்த வாசல்ல பாத்தீங்கன்னா சாணோ தொளிப் பாங்களா அதுமே சொல்லுவாங்க அந்த சாணம் தொளிச்சோம்னா எந்த ஒரு பூச்சியோ எந்த ஒரு அ கிருமியோ அந்த உள்ள வராது அப்டின் சொல்லுவாங்க இப்ப யாருங்க அதெல்லா செய்றா ம் நா அதா கேப்ப இந்த மார்கழி மாசோ எங்க அக் களா என்ன பண்ணுவானா முப்பது நாள் கோலம் போடுவா முப்பது நாள் முப்பது கோலம் போடுவா கலர் கோலோ அப்போ வந்து ஃபர்ஸ்ட்டு டே வந்து நடுவுல சாணோ வெச்சி அ அந்த இது பூசணி பூவா அது என்ன பூ ஏதோ ஒரு பூ சொல்லுவாங்களே பூசணி பூதா நெனைக்கிறே அதுக்கு போய் நாங்க அலஞ்சி அலஞ்சி மெத நாள் நைட்டுக்குள்ள அத வாங்கி வெப்போ அத நடுவுல வெப்பா
செர் செரிங்
எதுக்கு அப்டின் சொல்லி கேட்டோம்னா இது ஒரு ஆன்டிபயாட்டிக் இதோடது ரெஃப்லெக்ட் ஆயி அந்த டைம் ஏதோ குளுர்காலத்துல வந்து ஏதோ ஒண்ணு வரு அந்த நேரோ வந்து இத வச்சோன்னா அது பரவா வாம இருக்குன்றக்காக தா
ஆனா சில பேர் இந்த தாமர பூ கூட வெக்கிறாங்கலே
ஆமா முன்ன நாங்க எதுவு பூசணி பூதா நெனைக்கிறே எனக் தெரிஞ்சி நியாபகோ இல்ல மறந்துறுச்சி ம் அத வந்து அந்த சாணத்துல உள்ள சொருகி வெப்பா வெப்பா வச்சிட்டு போடுவாங்க ம் நா அப்ப கிண்டல் பண்ணுவே அ ஏ கஷ்டப்பட் கலர் கலர் கோலோ உக்காந்து கோலம்ப்படிய காய வெச்சி பெருசா கோலம் போட்டு சாணத்த கொண்டு வந்து நடுவுல வெக்கிறியே அப்டி சொல் டு நா கிண்டல் பண்ணுவே ஆனா அது எவ்ளோ கிருமி நாசினின்றது இப்பதா புரியிது அந்த கலத்துல எது பண்ணாலு ஏதோ ஒரு விஷயத்துக்காகதா ஃபாலோ பண்ணிருக்
ஆமா எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு முன்னெச்சரிக்கைக்காகவோ ஒரு பாதுகாப்புக்காகவோன்தா ஃபாலோ பண்ணியிருக்காங்க இத வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு தமிழ் கல்ச்சர்ல மட்டுந்தா இது வந்து பொருந்து மத்த இதுலல்லா வந்து பண்றதுல ஒரு சில விஷ்யோ கேரளால பண்றவங்க மத்த எல்லாரு பண்றாங்களான்னு கேட்டா இல்ல
இல்ல கண்டிப்பா உண்மதா உம் சில நெறயா இது இப்ப வந்து கேரளால பொறுத்தவர ஓரளவு நெறயா ஃபாலோ பண்றாங்க அந்த அவுங்க முன்னோர்கள் சொன்ன மாதிரிதா அந்த ஹேர் ஆயில்ல இருந்து
அப்புறோ சாப்பாடு முக்கியமா பாத்தீங்கன்னா நம்மெல்லா வந்து ட்டு மெலிசா இருந்தாதா சாப்பிடுறோ சாப்பாடு அவங்கெல்லா அப்டி கெடையாது செவப்பரிசி எல்லா இன்னு நெறயா
ம் நம்மெல்லா செவப்பரிசிய எல்லா யாராவது சாப்பிடறாங்ளா முன்ன அந்த கொளக்கட்ட செய்வாங்கல்ல கொளக்கட்டைக்கு அந்த செகப்பரிசிய எங்க வீட்ல யூஸ் பண்ணுவாங்க அதுல செஞ்சு சாப்பிடும்போது அதுவு ஒரு டேஸ்டா இருக்கு
ஆஹா அய்யோ இப்பெல்லா நெறயா வீட்ல வந்து அதெல்லாமே பண்றே அதெல்லா பாக்கும்போது சந்தோஷமாவு
ஆமா இந்தப்ப அ இந்த கவுனி அரிசி சிவப்பு கவுனி கருப்பு கவுனி அதெல்லா இப்ப திருப்பி வருது ஆ
கருப்பு கவனி பின்ன பாத்தீங்கன்னா காட்டுயானோ மாப்பிள சம்பா
ஆமாமா அந்த மாதிரி எல்லா திருப்ப இப்ப வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க எல்லாமே முன்ன அப்டியே ஸ்டாப் ஆனது அது கொரோனா வந்ததுல அது ஒரு தேங்க்
ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ட்ரெண்டு ட்ரெண்டுன்னு பழச நோக்கிதா போயிட்டுரு கோ முன்னாடி எல்லா பாத்தீங்கன்னா மைனர் வந்து புல்லட்லதா வருவாரு கால கோக்கலா அப்பாச்சி அப்பில்லா அது இதுனு இப்ப வந்து புல்லட்தா ரொம்ப ஃபேமஸ்ஸா இருக்கு பாத்தீங்கன்னா ஆமா அந்த கா லத்துலல்லா பாத்தீங்கன்னா மோரு, பதனி அது இதுன்னு சொல்லி கமங்கூழு அதெல்லா குறிப்பா இப்ப பாத்தீங்கன்னா அதெல்லா ட்ரெண்டு தேங்கா பாலு ஆமா இது எல்லாமே இப்ப ட்ரெண்டு பழச நோக்கி ஆரோக்கியத்த நோ
திருப்பி போறோ இங்க அப்டிதா ஈவினிங் டைம்ல அந்த புட்டு கொலா புட் டு விப்பாங்க கொழா புட்டு இடியாப்போம் அ சேவ அ சேவ ஆனா நா சேவ வந்து கோயம்புத்தூர்லதா நா கேள்விப்பட்ட எங்க சைடுல கெடையாது அங்கதா நா வந்து சாப்ட்டுருக்கே ம் கோயம்புத்தூர் சைடுல சேரி மா ஓரளவு டைம் ஆ ஓகே மா அடுத்த டாபிக்ல பேசலாமா ஓகே நன்றி
அ